ஹலோ
ஆ வணக்கம் தோழரே நலமா இருக்
நலமா இருக்கே தோழி
ஆ நா நலமா இருக்கே என்ன சாப்பாடு இன்னைக்கு உங்க வீட்ல
கனவா சாப்பாடு மீன் குழம்பு சாப்பாடு மீன் வறுவல் முட்டை அவியல் தயிர்ப்பச்சேடி ந்து ஒரு சிறப்பான ஒரு ஞாயிற்றுக்கிழமையாக சிறப்பான ஒரு சாப்பாடு
ம் இப்ப என்ன பண்ணிட்ருக்கிங்க எது பிஸ்னஸ் எதுவு பண்ணிட்ருக்கிங்களா
ஸ் பேயிட்ருக்கு தோழி இப்பொழுது நம்ம வந்து நண்பரோட இணைந் து ஹோட்டல் தொழில் செய்து கொண்டி இருக்கிறோம் ஆ போய் கொண்டு இருக்கிறது
ஆ
சைவ உணவகம் குடும்ப சைவ உணவகம் காலை டிஃபன் மதிய சாப்பாடு இரவு டிஃபன் ரிப்போர்ட் வேற சரியில்ல
ம் ம் இப்போ நீங்க ஒரு அ ம் ஹோட்டல் நடத்துறீங்க இல்லயா இப்ப இந்த ஹோட்டல் நடத்து மோது அந்த ஹோட்டல்ல வந்து வேலைக்கு வரும் ஆட்கள் வந்து ஒரு நாள் வருவாங்க ஒரு நாள் ஆட் கள் வரமாட்டாங்க வராத அன்னைக்கு அந்த சா அவுங்ளோட வேலங்கிறது அப்டியே பெண்டிங்லே இருக்கு அந்த நேரத்துல நீங்க எப்டி சமாளிக்கிறீங்க
இது பெண்டிங் இல்ல அந்த அந்த எட்த்துல வரு பொழுது இப்ப ஒரு பத்து பேர் வேல பாக்குறாங்க ரெண்டு பேர் வர்லன்னா எட்டு பேரோட வேலதா அது எல்லாருமே அந்த எட்டு பேரு அந்த ரெண்டு பேரு வேலயு சேத் த்து செய்தால் மட்டுமே அத வந்து ஒழுங்கா இது பண்ண முடியு இருந்தாலு லீவு எடுத்துட்டாங்க அப்டின்னாக்கா கொஞ்சோ செரம்மான விஷ்யோதா வியாபாரோ நார்மலாருந்தது அப்டின்னாக்கா நம்ம வந்து ஓரளவு சமாலித்து கொள்ளலா நல்லா இருந்துச்சி வியாபாரோ அப்டின்னாக்கா ஒரு சப்ளே பண்றவங்களோ இல்ல பார்சல் கற்றவங்களு இல்ல மாஸ்ட்றோ யாரு வர்ல அப்டின்னாக்க மிக பெரிய கடுமையான ஒரு இத நேரிட செய்யு அதனால வந்து எதுவா இருந்தாலு நம்ம தயாரா இருக்கணு கட வச்சிருக்க நம்ம வந்து நடத்துற நம்ம வந்து எதுக்கு தயாரா இருக் குடுக்க தயாரா இருக்கிறவங்க எந்த தொழில பத்தி தெரிஞ்சிருக்கவங்க அப்டி உள்ளவங்க மட்டுதா இந்த தொழில்ல ஓரளவு நல்லபடியா கொண்டு போ முடியு ஆளு விடுமுறை எடுப்பதுங்கிறது பெரிய ஒரு இழப்புதா இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கு இந்த தொழில பொறுத்த வரைக்கு அது மாரி ஏற்படு இருந்து செயல்பட்டு அத வந்து எந்த ஒரு குறைபாடு இல்லாம சிறப்பா அத செஞ்சி குடுக்கணு
அ அ
ஆ வண்டு
செரி செரி இல்ல அப்ப அந்த நேரத்துல வேற வேலையாட்கள் வச்சுப்பீங்ளா அப்டி இல்லைன்னா உங்ளுக்கு நீங்ளே அந்த வேலய எடுத்து பண்ணுவீங்ளா அப்ப எப்டி சமாளிப்பீங்க பெரிய சவாலா இருக்கு இல்லயா இந்த நேரத்துல
மிகப்பெரிய சவால் அது வேற ஆட்கள்லா சேர்க்கம் முடியாது நம்ம இப்ப இன்னைக்கு கடய நடத்துரோ நைட்டு போய் நம்மளு அ பனிய முடிச்சிட்டு தூங்குறோ விடிஞ்சி வந்து கடய தொர் குரோ போய் யாரு நமக்கு தெரியாது அதனால யாரு வராங்க வர்லயோ நம்மோ போய் அந்த எட்த்துல நின்னு நம்மதா அத ஈடு குடுத்து செஞ்சி அத வந்து ஒரு செரி பண்ற துக்கான ஒரு சூழல ஏற்படுத்தணு மத்தபடி திடீர்னு நம்ம யாரு வர்ல அப்டின்னாக்க வேறயா ஆட்களயும் அழைக்க முடியாது அப் பதைக்கி போய் சடனா நம்ம வந்து ஒரு ஆட்கள கூப்ட்டோம் அப்டின்னாக்கா அவங்க ரொம்ப இது பண்ணுவாங்க ரெண்டாவதுசம் பளத்த ஏத்தி கேட்பாங்க சில இட எல்லா நறையா இருக்கு அதனால வந்து எந்த உதவியு செய்ய முடியாது அந்த எட்த்துல நம்மதா வந்து அந்த எடத்த சரி பண்ணி நம்மதா அத வந்து நிரப்பி அந்த பணி எவ்ளோ பணியா இருந்தாலு செரி அந்த பணிய வந்து செய்ய முடியு பணி செய்றது ஒரு பக்கோ இருந்தாலு அன்னைக்கு வந்து கேர்ஃபுல்லாவு செய்ணு ஒரு நல்லபடியா பாத்து சென்னு யாரு வர்றதுனாலு ஒருத்தவங்க வர்ல அப்டின்னாக்கா ஒரு ஒர்க்கு ரொம்ப டைட் ஆயிடு ஈசியா இருக்கு அப்டி இருக்குற சமயத் இதுல வந்து நமக்கு ஆக்சுவலா அந்த வேலய வந்து நல்ல படியா செய்து கொண்டுப் போனு லீவ் போட்டுட்டாலே ஒரு பிரச்சன தா நம்ம வந்து எல்லாருமே பணிக்கு வந்து நம்ம எல்லாருமே செஞ்சாத இந்த தொழில வந்து ஒரு நல்ல நெலமைக்கு வந்து நம்ம உயரத்தை எட்ட முடியு ஆமா ரெண்டாவது லீவ் போடாமலு எல்லாராலயு வர முடியாது இருந்தாலு சூழல் வந் து அதுக்கேடுத்த மாரி நம்ம வந்து பாத்து எதுக்கு தயாரா இருக்கணு நம்ப ஆமா அதுதா ஒரு கரெட்டா போகக் கூடிய ஒரு சூழல் உருவாகு
செரி தோழரே இப்போ என்னன்னா ஆ நீங்க வந்து அப்ப பரோட்டாவுக்குனா பரோட்டாவுக்கு தனி மாஸ்டர் வச்சிருப்பீங்க இதே தோச உத்துரதுக்குனா தோசைக்குன்னு ஒரு தனி மாஸ்டர் வச்சுருப்பீங்க அப்ப வந்து ஒருத்தவங்க லீவ் போட்டா அவுங்களோட வேலையை இன்னொருத்தவங்க செய்ய முடியாது இல்லையா அப்ப அந்த நேரத்துல என்ன பண்ணுவீங்க இப்ப பரோட்டா மாஸ்டர் லீவ் போட்டு டாங்கன்னா இப்ப பரோட்டா வேற யாருக்கு போட தெரியு அந்த நேரத்துல யாருக்குமே தெரியாது இல்லையா அப்ப புதுசா நம்ம ஒரு ஆள தானே கூட்டிட்டு வரணு
அப்டி இல்ல இப்ப வந்து பரோட்டா மாஸ்டருட்ட தோஸ் ட்ட மாஸ்டர் எல்லா கிடையாது இது பாத்தீங்கன்னா இருக்கு சில இடத் தில இருக்கு இது மிக பெரிய லெவல்ல பண்றவங்க பெரிய லெவல்ல பண்றவங்கன்னா எப்டி சொல்றதுன்னா அதிக எண்ணிக்கையில செய்யறவங்ளுக்கு இது தனித்தனியா போட்டுருப்பாங்க இப்ப நம்ம இது நார்மலா ஒரு நல்ல ஒரு ரெஸ்ட் தா இருந்தாலு பிசிய இருக்க நேரத்ல ஒரு மாஸ்டர் தா நமக்கு அவர் தா புரோட் டா போட்டுக்கணு தோச போட்டுக்கணு இன்கேஸ் வந்து எ வர முடியல அவரு வந்து ஒரு மாஸ்டர் வரல இப்ப ரெண்டு ரெண்டு மாஸ்டர் இருக்காங்க ஒரு மாஸ் டர் வரல அப்டின்னாக்கா அந்த மாஸ்டர்தா நம்ம ஆ சேர்த்து செய்யனு அவர் செய்யறங்கறப்ப அவருக்கு கொஞ்சோ சிரம தா இருக்கு இல்லன்னு சொல்ல முடியாது ஏனா மத்த நேரத்துல நம்ம ஸ்பீடா குடுக்குற மாரி ஆள் இல்லாத பொழுது அந்த ஸ்பீட கொடுக்க முடியாது அது அவரு ஒரு மனித தன்மை உள்ள ஆள் தா அதனால அவ இதா பண்ண முடியாது நம்ம அப்டி இருப்பினு வந்து கஸ்டமரையு ஒரு நல்ல சாட்டிஸ் பே பண்றதுக்கு நம்ம குயிக்காவு கொடுத்தா ஆவுனு அவுங்களு ரொம்ப லேட் பண்ணோ அப்டின்னாக்கா ரொம்ப சங்கடப்படுவாங்க அது ஒண்ணு இருக்கு ரெண்டாவது வந்து எல்லாத்துக்கு ட்ரெயின் பண்ணா ஆளதா நம்ம வச்சுக்க முடியு நம்ம வந்து புரோட் டாக்கு தனியா தோசைக்கு தனியா அப்டி தனித்தனியா வச்சோ அப்டின்னாக்கா அது என்னைக்குமே வந்து இந்த மாரி சூழ்நிலைல வந்து ரொம்ப சிக்கலா போயிடு எல்லா சில பேர் புரோட்டா போட தெரிஞ்ச ஆளு வந்து திடீர்னு தோச தெரியாதுபாங்க தோச போட்ட தெரிஞ்ச ஆளு வந்து புரோட்டா தெரியாதுபாங்க அது மாரி ஆள வந்து என்னைக்குமே நம்ம ஹோட்டல்ல வந்து பணி அமர்த்த முடியாது நம்ம அதுக்கேத்த எல்லாமே தெரிஞ்ச ஒரு ஆல்ரவுண்டரா வச்சுக்கிட்டோம்னாக்க கா நமக்கு வந்து ஒரு இது மாரி சூழ்நிலைல வந்து நமக்கு ஒரு நல்லது ஒரு இது கடைக்கு இல்லன்னா னா நமக்கு ஒரு மாரி போயிடு இருந்தாலு லீவ் போட்டாங்க அப்டின்னாக்கா ஒருத்தர் லீவ் போட்டாருன்னா நமக்கு வந்து சூழ்நில அந்த இடத்துல வந்து ஸ்பீடா இருக்கிறது அப்டியே குறைந்து ஒரு இதாயிடு அது மாரி சூழ்நில தா உருவாகணு இப்டி
கண்டிப்பா இப்போ ஓ இப்ப நீங்க வந்து காலை நேரத்துல உள்ளததா சாப்பாடு செய்வீங்களா ஆ இல்ல மதியம் நேர மதிய நேரம் மட்டு செய்வீங்களா இல்ல நைட்டு மட்டு சிலரு ஏன்னா சில ஹோட்டல்ல வந்து காலை உணவ தவிர்த்துடுவாங்க மதியமு நைட்டு செய்வாங்க உங்க ஹோட்டல்ல எப்டி பண்ணுவாங்க
நம்ம ஹோட்டலங்கிறது வந்து ஒரு குடும்ப சைவ உணவு என்னுது எப்டின்னா காலையில டிஃபன் வகைகள் மதிய வந்து நம்ம சித்திரானங்கள் சித்திரானங்கள்னா வெரைட்டி ரைஸ் அப்பற வந்து சாப்பாடு அப்புற மாலை எப்பொழுதும் போல டிபன் மூனு வேலையு நம்ம கட நடந்துகிட்ருக்கு அதுக்கு ஏத்த மாரி ஒவ்வொண்ணு செஞ்சு குடுத்துக்கிட்டு இருக்கோ இப்ப சில கடைங்கல்ல நார்மலா அது மாரி செய்வாங்க ரெண்டாவது நம்ம கடை எல்லாமே வந்து வாடகை எல்லாமே அதிகமான ஒரு டி சூழல் கொண்டது அதனால வந்து மத்த கடைங்க மாரி ஒரு வேலைய ரெண்டு வேலையு நடத்துனா எல்லா சமாளிக்க முடியாது ரெண்டாவது நம்மள நம்பி ஒரு பதினஞ்சு இருவது பேரு வேல பாத்துகிட்ருக்காங்க அதனால நம்ம எல்லா மூனு வேள வச்சாதா நம்ம ஓளவு சமாளிச் சா அதுல வந்து வெற்றி அடைய முடியு ஏன்னா மத்தபடி சில கடைகள் சின்ன கடைகள் எல்லா இருக்கு வாடகைகள் எல்லா கம்மியா இருக்கு இந்த மாரி இருக்கு கடைகல்ல ஒரு வேள ரெண்டு வேள செஞ்சுட்டு நீட்டா பொய்டுவாங்க ரொம்ப அழுத்த இல்லாம நம்ம இருக்கிற சூழலுக்கு அது மாரி செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடையாது நம்ம இருக்கிற சூழல் வேற அது மாரி ஒவ்வொரு ஹோட்டல்லு ஒவ்வொரு சூழல்ல இருக்கு அதுக்கு தகுந்த மாரி அவுங்க செய்வாங்க வாடக கம்மியா இருந்ததுன்னா நம்ம நார்மலா நடத்தலா வாடக அதிகமா இருந்ததுன்னா நம்ம மூனு வேலையு கஷ்டப்பட்டு நம்ம செஞ்சாதா அந்த வாடக கரண்ட்டு பில்லு இதெல்லா நம்ம வந்து அடைக்க முடியு அதுக்கு தகுந்த மாதிரி பாத்து செய்வாங்க நம்ம கடைய பொறுத்த வரைக்கு இப்ப எப்டின் கேட்டீங்கன்னா ரொம்ப ஓரளவு நல்ல பெரிய கடதா அப்டி உள்ள கடையில வந்து நம்மோ மூனு வேள இப்ப வந்து பயன்படுத்திக்கிட்ருக்கோ எல்லா நல்லபடியா அப்டியே போய்ட்டுருக்
சரி தோழரே இப்ப உங்க கடைல வந்து பிஸ்னஸ வந்து அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்றீங்க ஏன்னா இப்ப பக்கத்திலேயே வந்து அந்த ஹோட்டல்ஸ் எல்லாமே இருக்கு எல்லாமே சவாலாதா இருக்கு ஏன்னா மக்களா தடுக்கி விழுந்தா ஹோட்டல்ங்கிற மாரி எல்லா பக்கத்து பக்கத்துல ஹோட்டல்ஸ் எல்லா இருக்கு அ எல்லாமே சைவஹோட்டலு இருக்கு தனியா அசைவஹோட்டலு இருக்கு நீங்க உங்க ஹோட்டல் சைவ ஹோட்டலுங்கறதுனால ஒங்க ஹோட்டலுக்கு அருகிலேயே சைவ ஹோட்டல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்டி இருக்கும் போது நீங்க என்ன அத சமாளிக்க என்ன பண்றீங்க உங்க கடைக்கு கஸ்டமர்கள்ல்லா வர்றதுக்கு என்ன பண்ணுவீங்க
இல்ல நம்ம கடைய பொருத்த வரைக்கு இப்போ பாத்தீங்கன்னா ஒரு கோவிலு மையங்கொண்ட பகுதியில வச்சுருக்கோ எப்டின் கேட்டீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டா அந்த கடைகள்லா நெறைய அங்கங்க இருக்கு இருந்தாலு நம்ம அந்த சுவை ஒரு பக்க நல்லபடியா குடுத்துட்ருக் கோ இதெல்லா செஞ்சிட்ருக்கோங்கிறது ஒரு பக்க இருந்தாலு ரெண்டாவது நம்ம வந்து வரவங்கள ஒரு அணுகுமுறையோட அணுகனு எப்பொழுது வந்து எல்லா கடைளையு நம்ம சொல்லுவோ சுவை முன்ன பின்ன இருக் கு நல்லாருக்கு நல்லால்ல பரவாயில்லையா இருக்கு அப்டி இப்டின்னு நம்ம ஒரு விமர்சனோ போ அது எ இருந்தாலு நம்ம வந்து வரவங்கள வரவேற்க தெரிஞ்சுக்கணு வரவேற்க தெரன்னு அதே மாரி அவங்களோட உபசரிப் இப்ப வந்து பயங்கரமா இருக்கணு நம்ம வந்து சாப்பாடு சுவையா இருக்கறது ஒரு பக்க இருந்தாலு கொஞ்சோ முன்ன பின்ன அப்டி இப்டி இருந்தாலு கூட நம்ம வந்து உபசரிப்பு நம்ம கடையில வந்து அருமையா இருக்கு நம்ம அதனால வந்து அ சுவையு நல்லா இருக்கு இருப்பினு சொல்றே உபசரிப்பு நல்லா இருக்கு அப்டிங்கறதுனால எல்லா கடைக்கு போறதோட நம்ம கடைக்கு வாங்க மக்கள் வந்து தேடி நம்ம வராங்க அது போல வந்து ஒரு எல்லாத்தையுமே ஒரு விரைவா குடுத்து அனுப்புற து செய்யணு ரெண்டாவது அதே மாரி சாப்ட்ட வந்து உக்காந்தாங்கன்னா அவுங்கள உபசரிக்கிற விதத்துல கொஞ்சோ ஸ்பீடா குடுக்குறதுக்கான ஒரு இத ஏற்படுத்தி குடுக்கணு இதுலா நம்ம செஞ்சுட்டுருக்கோ ஓர் அளவு நல்லபடியா அதனால பாத்தீங்கன்னா நம்ம இது வந்து நல்லபடியா போய்ட்டுருக்கு
செரி தோழரே தொடந்து பேசலா நம்ம அடுத்த பதிவு
நன்றி நன்றி தோழி